ஹலோ ஹலோ ஆ தோழி உங்களுக்கு கேக்குதா?
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா நீங்க பேசுறது எக்கோ ஆகி பேசுற மாரியே இருக்கு தோழி ஆமா
ம் உங்க ஊர் சைடு மழயா தோழி?
இல்லையே எங்க ஊர் சைடு மழ இல்லையே.
இங்க வெறு கருமேகங்களா சூழ்ந்திருக் கு அதனாலயே டவர் இஸ்யூவா இரு
அப்பிடிங்களா ஆனா இது நா பேசுறது எனக்கே திரும்பி கேக் இக்குதே
உங்களுக்கு நீங்க பேசி கேக்குது ஆனா எனக்கு தெளிவாதா இருக்
நீங்க பேசுறது தெளிவா இருக்கு ஆனா நா பேசுறது வந்து பின்னாடி வந்து எக் கோ கேக்குது
அப்டியா தோழி நா நா மாடிலதா இருக்க மாடிக்கு வந்துட்ட ஆ இங்க மழ தோழி
மழையா அதான் அப்டி கேக்குதுன் நெனைக்கிற
அ ஆ என்ட இதுக்கு முன்னாடி பேசுன தோழி இதேதா சொல் சொன்னாங்க ஆ அவங்க பேச்சு அவங்களுக்கே கேக்குது அப்டிதா சொன்னாங்க தோழி எனக் டோ
வந்து பாருங்களே நா பேஸ் நீ பேசுறது எனக்கே கேக்குதே சேரித் தோழி என்ன பண்றீங்க
நா தோழி அ பொங்கலுக்கு ஊருக்கு வந்துருக்கோந் தோழி
அப்டிங்களா சேரி சேரி பொங்க பண்டிகை ஆரம்பிச்சுருச்சா உங்க ஊருல
உள்ள இருக்கு
உள்ளேளே என்னென்ன சிறப்பா நடத்துவாங்க
இங்க வந்து பொங்கல்னாலே சிறப்பா இருக்கு தோழி ப மொத நாள் வந்து நாங்க குடும்மா பொங்கல் கூட்டுக்குடும்மா அதனால எல்லா சேந்து பொங்கல் வெப்போ ஆ அதுக்கப்புறோ மாட்டு பொங்கல் வந்து அது மாட்டுப் பொங்கல் மாடு வெச்சுருக் கோ அப்டிங்கிறதுனால அது இன்னு சிறப்பா இருக்கு
அப்டிங்களா
தோழி கன்னி பொங்குளுக்கு வந்து போட்டிகள் நறையா வெப்பாங்க பெரிய கோயில் சுத்தி
அப்டிங்க சேரி சேரி
கு வந்து கோல போட்டி உரியடி போட்டு அப்டி வெப்பாங்க
ஆ
க்கு வந்து இந்த மாடு வண்டி கட்டி ரேஸ் குடுப்பாங்க
மாட்டு வண்டி ரேஸ் எல்லா செய்வாங்க
அ ஆ அப்டியாத்
ஆமா பொங்கல் அன்னைக்கு ரெண்டு அந்த மாட்டு மாட்டு வண்டி ரேஸ் இதலாம் செய்வாங்க அருமையாருக்கும்
ஆஹ் ஆமா தோழி
மலர் கண்காட்சி வப்பாங்க கொழந்தைங்களுக்கு போட்டி கோல போட்டி எல்லாமே நடத்துவாங்க
ஆமா தோழி
நாங்க வந்து மாமியாரோட தான் இருக்கேன் ஆனா அது கூட்டு குடும்பமா என்ன
மாமியார் மட்டும் இருக்கிறாங்க அப்டின்னா அது தனி குடும்பந்தான் தோழி
அப்டிங்களா நம் மாமியார் மட்டும்தான் எங்க கூடருக்காங்க ஆமா தோழி உங்க கூட யார் யார் இருக்காங்க
மாமியார் ஒன்னாதான் இருக்காங்க ஆனா நாங்க இங்க வந்து இது இங்க அக்கா சொந் அக்கா வீட்லதான் நான் புல்லா வளந்தேன்
அப்டிங்களா
புல்லா எனக்கு வந்து ஏழு எட்டு குடும்பம் சேர்ந்த குடும்பம் அது
சேரி தோழி நீங்க கொஞ்ச நவுந்து வந்து பேசுங்களேன் இந்த மாரி கேக்குதானு பாப்போம்
அஹ் இப்ப கேக்குதுங்களா தோழி
அஹ் பேசுனாதான் தெரியுது தோழி கேக்குதுதான் ஆனா கொஞ்ச அ சின்னதா கேக்குது பரவால்ல பாத்துக்கலாம் தோழி
அஹ் சேரி சேரி தோழி இதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல ஏற முடியாது தோழி படிக்கட்டுகள் இல்ல
அப்டிங்களா அப்டியே ஏறி மேல் மாடிக்கு போயிட போறீங்க பாத்து மெதுவா பேசுங்க
சி ஆ தோட்டலாம் நெறய செடி நெறய வச்சுருக்கோம் தோழி நெறைய ஆஹ் பூக்கள் செடியும் காய்கறி செடியும் இருக்கு மர வகைகளும் இருக்கு
ஆஹ
பூக்களனாலே வந்து ரோஸ்சு மல்லிகை ரோஸ்லே ஆஹ நிறைய வகை ரோஸ்
அப்ப கடையில எல்லாம் பூவெல்லாம் வாங்க தேவைல உங்க வீட்லயே பறிச்சி வச்சுப்பீங்க
ஆஹ் ஆமா தோழி கண்டிப்பா அந்த சீசன் வந்துட்டுனா இந்த அரும்பு பூவல்லாம் அவ்வளவு பூக்கும் தோழி
அப்படிங்களா செரி
கட்டுறது வந்து பறிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் கட்டுறதுக்கும் இன்னும் கஷ்டமா இருக்கும்
உங்க வீட்டு்ல ஆஹ உஹ எங்களுக்குெல்லாம் அப்படி இல்ல நாங்க வேணும்னா நாங்க போய் கடல தான் போய் வாங்கிப்போம் பூவெல்லாம்
ஓ அப்படியே தோழி மரம் வகைகள் மரம் எதுவும் வளர்க்கலையா
மரம் இருக்கு சப்போட்டா மரம் நெல்லிக்காய் மரம் இருக்கு இருக்கு மாமரம் இருக்கு மாமரத்துல ஆனா காய் காய்ச்சது கிடையாது இன்ன வரைக்கும் வாழை மரம் இருக்கு உரங்கள் பத்தாலனு நினைக்கிறேன் நானும் ஆனா நாங்க ஆஹ சொல்லுங்க
இயற்கை உரங்கள் ஏதாவது பயன்படுத்தி பயன்படுத்திபாருங்க தோழி
ஏற்க அது ரொம்ப வளர்ந்த மரமா ஆனா அதுல இப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்க இருக்கிறது
அப்படியா நீங்க வந்து இந்த செடிய எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட இல்ல எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இது சொல்லுவாங்க நமக்கு யோசனை சொல்லுவாங்க ஆஹ ஆமா தோழி
இப்ப நாங்க ஒரு புதிதா வீடு கட்டுறோம் அங்க வந்து இது நான் வாழை மரம் தென்னைமரம் மாமரம் எல்லாமே கண்டு வச்சிருக்க அதுக்கு என்ன உரம் போடலனும் சொன்னீங்கன்னா நான் அதை கொஞ்சம் செய்வேன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்
எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜி இல்ல தோழி ஆனா வந்து இந்த தென்ன மரம் வாழ மரத்தலாம் வந்து வைக்கிறதுக்கே ஒரு அளவு சொல்லுவாங்க
அப்டியா
தென்னமரத்துக்கு வந்து தேரளவுக்கு எடம் விடணும் வாழ மரத்துக்கு வந்து ஒரு வண்டி அளவுக் கு எட விடணும் அப்டின் சொல்லுவாங்க எங்க ஊர் சைடுல
பரவாயில்லியே ஆனா தென்ன மரத்தையும் வாழ மரத்தையும் ஒன்னாளங்க வைக் க சொல்றாங்க
ஆ அப்டி அதுல்ல அது இப்போ நம்போ வாழ மரம் வரிசையா வைக்கிறோம் அப்டின்னா அதுக்கான இடைவெளிகள் தென்னமரம் வரிசையா வக் கிறனா அதுக்கான இடைவெளிகள் ஏன்னா இது மட்ட நறையா போகும் தென்ன மரம் பாத்தோன்னா ஆ காய் கீலயா இருக்கும் அது வாழ மரத்துலே வந்து தார் நறையா விடும்
ஆமா
தென்னமரத்தோட வேறுகள் நல்லா ஊறி வ வேருன்று வரும் அதனால ஒரு ஒரு மரம் வக்கிறதுக்கும் ஒரு ஒரு அளகு அளவு சொல்லுவாங்க எங்க ஊர் சைட்ல
எங்களுக்கு என்ன தெர்ம சொன்னாங்க தென்னமரம் வக்கிறப்ப ஆ நீ தென்ன மரம் வச்சின்னா பக்கத்துல ஒரு வாழ மரம் வையி இதுல உள்ள தண்ணிய வந்து வாழ கண்ணு இழுத்துக்கும் சொன்னாங்க
ஆ ஆமாந்தோழி ஏன்னா அப்டின்னா வந்து இன்னா வேறு ஊ பன்றது நமக்கு அதிகமா வேறு வீட்டுக்குள்ள வருன் சொல்லுவாங்க இல்லையா சில மரலாம் ஆமா ஆமா மாமர த்தவங்களா புளியமரலாம் வச்சோனா வீட்டுக்குள்ள வேறு வரும் சொல்லுவாங்க ஆ அத மாரி கிறதுக்குதான் வந்து வாழமரத்தையு தென்ன மரத்தையு உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல வக்க இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இப்ப வீட்டுக்கு பக்கத்திலே வந்து தென்னமரத்த வக்கலாமா ஏன்னா நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்திலேல தென்னமரம் வச்சிருக்கே ஆ அது வேறு வராத நம்மதான் தோழி பாத்துக்கணும் செல பேரு வந்து இப்ப மரத் தேடிக்காம ம வீட்டுக்குள்ளே மரத்துக்கு கேப்லாம் விட்டு கட்டறாங்க
ஆமா அந்த வேறு எதுவும் செய்யாதுல்ல செவரெல்லாம்
டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க
அப்படியா ஆஹ் இல்ல இல்ல நாங்க அந்த அளவுக்குல்லாம் வைக்கல
ஆஹ
ம தென்னைமரம் மட்டும்தான் வீடு சைடு்ல போட்டிருக்கேன் ஆஹ் வாழைகன்ன எல்லாம் பின்னாடிதான் இருக்கு மாங்கண்ண எல்லாம் பின்னாடிதான் வச்சிருக்கேன்
நம்ம வீட்டுக்குள்ள பாதிப்பு ஏற்படாம
புளியம் மரம் எல்லாம் இப்ப எந்த எந்த காலத்துல பார்கக்க முடியுது புளிய மரம் எல்லாம் இந்த எங்க ஏரியால இல்லவே இல்ல
மாமரம் பலாமரம்
புளிய மரத்துக்கால பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க ங்க
அப்படின்னு இல்ல தோழி கிராமத்துல எல்லா வீட்டையும் பார்த்தோம்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு புளிய மரம் இருக்கும் ஆஹ் நாங்க வந்து எப்படினா சின்ன வயசுல இருந்து எங்க பெரியம்மா வீட்டல இருந்தப்பல்லாம் நைட்டுக் கொள்ளையில தான் எங்க பெரியமா தொங்கும் புளிய மரத்துக்கு அடியில தான்
அப்படிங்களா சரி புளியம்மரம் ஆ உங்க ஊர்ல புளி சீப்பா கிடைக்குமா
ஆஹ் இருக்கும் தோழி எங்க இப்ப வந்து எங்க வீட்டு பின்னாடி வெட்டிட்டாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுல வந்து இல கொட்டதுன்னு ஒரு சிறிய தகராறு ஆயிடுச்சு
அப்படியா
அப்பா வீட்டுலதான் இது பண்ணுவாங்க அது எப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற மரங்ம்கிறதுனால நாங்க வந்து பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆமா
அதனால எங்க வீட்டு எல்லாம் கேட்பாங்க குடுப்பாங்க குறிப்பிட்ட அளவுக்கு கொடுப்பாங்கஹ அது இங்க தாத்தா வீட்டு்ல வந்து கொல்ல அது நிறைய அ அம்மாவோட அப்பா வீட்டுல அதனால எங்க அத்தையும் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து உரிச்சு கொடுப்பாங்க
எங்க ஊர்ல புளிய மரம் எல்லாம் இல்ல தோழி ஆனா எங்க அத்தை வந்து புளியே தான் தேடுறாங்க
ஆஹ ஆஹ
அஹ நல்லவ வகையான புளி கெடைச்சா வாங்குவோம் நாங்க உங்க ஏரியா சைட்ல இருந்தா சொல்லுங்களேன் நான் வேணா வாங்கிக்கிறேன் கொரியர் விடுவாங்களா
ஆ தெர்ல தோழி நான் வந்து எங்க வீட்ல கேக்கணும் தோழி எது எங்க அம்மா செஞ்சா பரவாயில்ல பெரிமா வீடு அத்த வீடுங்கறனால நம்ம கேக்கணும் தோழி
அப்டியா அப்ப நீங்க கேட்டு சொல்லுங்க எவ்ளோ காசுன்னு சொன்னீங்கன்னா கூட நாங்க குடுத் துட்டு கண்டிப்பா வாங்கிக்கிறோம் எங்களுக்கு முக்கியமா எங்களுக்கு இப்ப புளிதா தேவப்படுது ஆ கண்டிப்பா எங்க அத்த வந்து புளி கொழம்பு தான் விரும்பி சாப்புடுவா ங்க கண்டிப்பா புளி ஊத்துவாங்க இன்னைக்கு கூட எங்க வீட்ல மீன் கொழம்புதா வாயில வைக்க முடியல
அப்டியா தோழி அவ்ளோ புளியா ஊத்தறாங்க
ரொம்ப புளிய ஊத்தி வச்சிடாங்க என்னால சாப்டே முடியில நான் என்ன பண்ண நானும் என் பொண்ணும் தயிர் சாதம் உத் போட்டுதா சாப்டோம்
அப்டியா எங்கம்ம வீட்டு சைடு புளிப்பு வப்பாங் ங்க ஆனா இவ்ளோ நீங்க சொல்ற அளவுக்கு வப்பாங்களானு தெர்ல
எங்க வீட்ல புளிதான் கொழம்பாவே இருக்கும் அதனால தான் எங்க வீட்ல
ஆ அப்டியா எங்க எங்க அம்மா வந்து புளியோட செல பேர் புளிப் புளிக்குன் சொல்லுவாங்க செல பேர் புளி புளி தாங்க சோ அதுக்கேத் இந்த மாரி வப்பாங்க எங்க வீட்ல எங்க அத்த அதிகபட்சம் வக்கிறது ஒரு எழு எழுமிச்ச பழ சைசு புளி அவ்ளோதா
அப்டிங்களா அ அவுங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எங்க வீட்ல இருக்காங்களே
ஆ புளில தான் கொழம்பு இருக்கும் அப்டியா அவுங்க வந்து தெரியாம வைக்கிறாங்க போல தோழி
தெரியாமல்லா இல்ல தோழி கல்யாணோ ஆயி எட்டு வருட காலம்மாகிறது இன்னு அந்த கொழம்பு அப்டி அந்த கை ஃபஸ்ட்டு நாள் எப்டி வெச்சாங்களோ அந்த கை மாறாம இன்னு அப்டித்தா வெக்கிறாங்க
அவங்க மாத்திட்டாங்கன்னா நீங்க அத மிஸ் பண்ணுவிங்ளோ என்னுமோ
அப்டில்லா இல்ல தோழி மீன் கொழம்பு வச்சா நான் நாந்தா வப்பன் அடம்புடுச்சு நாந்தா வப்ப இன்னைக்கு நா கொஞ்சோ எழுந் காலைல எந்திரிக்கிறது கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு அதனால என எனக்கு தெரிய கூடாதுன்னு வேகமா கொழம்பு வெச்சுட்டாங்க
இன்னைக்கு வெள்ளிக்கெழமையாச்சே கொழந்தைக்கு பள்ளிக்கூடோ இல்லையா ஏந் தோழி என்னாச்சு அவங்களுக்கு கொழந்தைதான தோழி
கொழந்ததா தோழி அவங்க எங்க சொந்தகாரவங்க ஒருத்தவங்க கல்யாண நேத்தி
ஆ சேரி ஓ ஓ சேரி சேரி சேரி ஓ
சேரி பாவமே ஒரு நாளு வீட்லயே தங்கி ஓய்வெடுக்
ஆ அப்டியா தோழி எனக்கு தெருஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க எப்டின்னா அவங்க கொழந்தைக்கு ஜொரோ அடுச்சா கூட மாத் த்ர போட்டு கொழந்தைய பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க
நா அப்டி இருக்க மாட்ட தோழி நா கொஞ்சம் மாடன் மம்மி எ பொண்ணுக்கு என்ன புடிக்குதோ அதா நா செய்வ
அடிக்கடி சொல்ற விஷ்யந்தா இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒடம்பு செர்ல்ல இ இருமுறா அப்டின்னா வந்து ஒடனே அவனுக்கு ஒரு மாத்துரய குடுத்து
ஆ
ஆனா எங்க போனு சொன்னா ஸ்கூல் தா போக புடிக்கு நீங்க இப்பதா
ஆது
ப்பீங்களா
நீங்க பேசுறது இப்பயு கட்டாயி கட்டாயி கேக்குது தோழி ஒரு எடமா நின்னு பேசுங்க
அ நீங்க இப்பயு இப்புடி தானா
இல்ல நா எப்போதுமே அப்புடித்தா இருப்ப வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா லீவ் போடாம இருக்கே மாட்டோ அது எனக்கே போர் அடிக்கு ஐயையோ எம் பொண்ணு இன்னு ஒரு வாரமாஸ் ஸ்கூலுக்கு போறாளே உமா நீ இன்னைக்கு லீவ் போட்ருவியா இங்கே ஆ ஓக் ஓக்கேமா அப்டின் அது
ஓ அப்டியா தோழி அங்க ஸ்கூல் ஃபீஸ்லா எவ்ளோ தோழி
ஃபீஸ் எல்லா கேக்காதீங்க தோழி
எவ்வள தோழி சும்மா சொல்லுங்க இல்ல தெரிஞ்சுக்குறது கேக்குறே
தோராயமா ஒரு அம்பதாயிர ரூபா கட்ட கட்ரே தோழி ஆமா தோழி ஆனா எல்லாரு என்ன என்ன கே பாங்க